ஓ வணக்கம்
ஆ வணக்கங்க எப்டீங்க இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நா அருமையா இருக்குங்க இப்பதா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண பண்ணுங்க அது உங்க ஞாபகோந்தா வந்துச்சி அதுதா உங்குளுக்கு ஈஸியா சொல்லி குடுத்துடலாமேன்னு வந்தே ஒண்ணு இல்லீங்க மரவள்ளிக்கெழங்கு இருக்கு இல்லீங்களா வெள்ள
ஆமாங்க ஆமாம் ஆமாங்க
அது சின்ன சின்னசா கட் பண்ணி குக்கர்ல போட் முட்ட வேகச்சுங்க இல்லனா இ்ட்லி குண்டால போயி நல்லா வேக வெச்சு ஆ வேக வெச்சுட்டு அத எடுத்து நல்லா மசிச்சுடுங்க
ஓகேங்க
மசிச்சுட்டு வெல்லோ
ஆ செரிங்க
இன்ன அ அ உங்குளுக்கு தேவன்னா அந்த இது கூட சோம்பு போட்டுக்கலா உங்க சோம்புல அந்த ஏலக்கா ஸ்மெல்லுக்கு வந்து கொஞ்சோ அரச்சு போட்டுக்குங்க இது நல்லா பெசஞ்சுக்குங்க தண்ணியே விடக் விடக் கூடாது தண்ணியே விடக் கூடாது
செரிங்க
தண்ணியே விடக்கூடாது இது நல்லா பெசஞ்சிட்டு வட சைஸ்க்கு தெர தட்டிக்கணோ லைட்டா தட்டில எண்ணெயில போட்டு சாப்புடுங்க அவ்வளோ சூப்பர் ஆகுதுங்க செமயா இருக்கு சிம்பிள்தா இருக்கு சிம்பிளா இருக்கு சிம்பிளா இருக்கு ஆனா இதுவு இருக்கு இன்னொன்னு உல்ஃபு இந்த ஆப்பிரிக்கன்ல செய்றாங்க பாத்தீங்களா உல்ஃபி
அ அ அ அ
அதே வந்து பச்சையா என்ன பண்ணணோ அரிச்சனு உங்க இதுல க அ க்ரைண்டர்லா அரச்சிக்குங்க மரவள்ளிக்கெழங்கோ அரச்சிடுங்க உங்குளுக்கு தண்ணி மட்டு ஃபில்டர் பண்ணி செய்யறதுன்னா ஒரு மாதிரி கூழ் மாதிரி கோந்து மாரி வரோ
அ அ அ களி மாரி செய்வாங்களேங்க
ப்ப இப்ப களி மாரி கலாரி சாப்புட்றாங்க இப்ப அதுல அ சா ஃப்ரான் வேணுனா உங்களுக்கு அந்த இதுல கலந்துகுங்க எல்லோ கலர்ல வேணுனா அது போட்டுக்லா குங்குமப்பூ கலந்துக்கிறதுன்னா கலந்துக்லா அப்டி இல்லென்னா இது வந்து இந்த நான்ஸ்டிக்ல செஞ்சா நல்லா கரெக்ட்டா வருதுல்ல நான்ஸ்டிக் கு இது நல்லா அரச்சிடுங்க அரச்சிட்டு கொஞ் கொஞ்சமா என்ன விட்ருங்க நான்ஸ்டிக்ல கொஞ்சமா என்ன ஆமா கொட்டாம லாஸ்ட்ல கெலர கெலர கலரு ஒட்டாம ஓட்டாம வந்துரு நமக்கு கொட்டிக்லா ஐ ஆனா கிட் கிட்டதட்ட ஒரு ஹாப் அன்வர் ஆகுதுங்க செய்றதுக்கு ஹாப் அன்வர் ஆகுது கொஞ்சோ ஒரு ரெண்
அதுதான் எனக்கு அடி வேற பட்ருச்சிங்ளா எனக்கு அடி பட்ருச்சிங்க வண்டி இடிச்சு கீழ விழுந்துட்டே அது தொடைல வந்து ஆ ஆ தொடைல வந்து அடிபட்டுட்டுருக்கு அது வந்து வெய்ன் புல்லமே கால் புள்ளுமே வலிக்க ஆரம்பிச்சிருது ஆ ரொம்ப இந்த ஒன் வீக் ஒரு ஃபிப்டீன் டேஸாவே வந்து கொஞ்சோ அதிக நேரல்லா நின்னு சமைக் க்கிறக்கு அதெல்லா முடில அ கொஞ்சோ வேல செய்றதெல்லா கொஞ்சோ சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கு அதுதா ஒரு நாள் நம்மள பாத்துக்ற மாரி இருந்தாங்க அடுத்த நாள்லருத்து ஆள் ஆளுக்கு அவங்கவுங்க வேல பாக்க ஆரம்பிச்ட்டாங்க ஏமா எனக்கு எக்ஸாமு நா உன்ன பாத்துக் உக்க்கார்ந்துருதா ஏ எக்ஸாம் நீ எழுத மாட்ட
பாத்திங்ளா எவ்ளோ செல்பிஷாக்குறாங்க எல்லா பாத்துக்கங்க
ரொம்பங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப செல்விஷ்ங்க
ஆனா அப்பதா நம்ம உணர்வோமே
உணர்ந்தா மட்டும் என்னப்
அப்டி இல்ல என்னதாந்தாலு புள்ளகுட்டியே பெத்தாலு லாஸ்ட் வர நம்மள தனியாவே வச்சினுக்றாரு ஆண்டவருன்ற மாரி ஆயிடுது லா லாஸ்ட்டு வரையு ஒதவி நமக் ஒதவி யார் தெரியுமா நம்ம நமக்கு நாமேதா
அ நம் நம்ள விட்ட இல்லங்க ஒரு ஒருத்தங்க வந்து வந்து ஒரு ஒரு நடிகைங்க அவுங்க வந்து செல்லுவாங்க வுமேன் இஸ் ஆல்வேஸ் அலோன் அப்டின் சொல்ட்டு எப்பவுமே வந்து பொம்பளங்றவங்க தனி ஆ ஆ ஆ அதுதாங்க இந்த மாரி குழந்தைய நம்புறதோ புருஷன நம்புற றதோ வந்து அங்கேயே நம்பவு கூடாதுங்க நம்மளோட கைல ஒரு அஞ்சு ரூவா இருக்கணு அஞ்சு பத்து ருவா இருக்கணு‌ நாம வந்து ஒரு எப்பவுமே வந்து ஒருத்தங்கள டிபெண்டன்டா இருந்தோனா அதோட மதிப் பு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஆமாங்க கரெக்டங்கனாச்சங் உம் கரெக்டுங்க நெஜமாதாங்க அ அ அ
சொல்றதுனே தெரிலங்க அந்த அளவுக்கு நம்ள லோவா வந்து எடபோட்டுறாங்க
ம்
அதனால நம்ப வந்து சம்பாதிக்கணு நம்ப்ளோட இதுல இருக் பாக்கனுன்றதுக்காகதா இந்த பிஸ்னஸே கூட வந்து நம்ம பத்து ருபா கூட வர்ட்டு அ அதிகமா வைக்காத ப்ராஃபிட்டு்
ஆமா இப்ப ஒரு நைட்டு எருன்னுத்தம்பதுனா எரநூத்தி எழுவது இரு இருவது ருவா வர்ட்டு ஜாஸ்தி கூட வேண்டா நமக்கு இருவது ருவா வச்சா போது அது பத்து நைட் அதுவே போது ஒரு நைட் வாய்க்கிலா
ஆமாங்க அ அதுதாங்க அதுதாங்க சொல்ற அந்த மாரி வீட்ல உக்காந்து ஒரு பால் பாக்கெட் வாங்ற அளவுக்கு நீ இறர்ன் பண்ண போது அப்டின்ற ஒரு மைண்ட் செட்
ஒர்த்தர் போய் சம்பாதிக்கிட்டும் ஏன்னா சம்பார்ச்சு சம்பார்ச்சி ஓடி ஓடி சம்பாச்சு நம்ப என்ன பண்ண போறோம் சொல்லுங்க நம்ம இருக்
அப்படி இல்லங்க நம்ம போய் வேலைக்கு போயிட்டோன்னா பசங்களோட நா செலவலிக்கிற நேர வந்து ரொம்ப ரொம்ப
ஐயோ அதுதாங்க இந்த நாலு மாசம் தான் நான் ஒணர்ந்தனே
ஆ பசங்களோட எவ்ளோ நம்ப வந்து சம் ஆ நேரத்த செலவழிக்கிறோ அந்த நேரமே செலவிட அழிக்காத மாரி ஆயிடுதுங்க
ஆமாங்க என்னங்க ப
அதனால கொஞ்சம் சேரி நம்ம பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமே அப்டின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஸ் ன்னுஸ்ங்க
இப்ப நீங்க முன்னாடி ஒரு ஊர்ல இருந்தன்னு சொன்னீங்கல்ல அப் இப்போ வந்து நீங்களு ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா
ஆமாங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தே டியூஷன் எடுப்ப பிஸ்னஸும் போயினு இருந்துச்சு அப்பவு அப்ப நான் வந்து ரொம்ப பிஸி உமனா இருந்தங்க
இப்ப வீட்ல இருக்கறதனால ஓரளவு நீங்க கொஞ்ச ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் இல்லாத ஒரு தேர்டி பர்சன்டேஜ் உங்குளுக்கு நீங்க ரெஸ்ட்குடுக்ற அளவுக்கு இரு
ரொம்ப தேர்ட் டீ ன்றத விட கொஞ்சம் அதிகமாவே ஆயிடுச்சுங்க ஏன்னா காலையில ஒன்பது மணிக்கே எல்லாரும் கெளம்பிடுவாங்க ஆஹ் அதனால எனக்கு ரொம்பவே வந்து நேரம்
ம்
வந்து மிச்சமாகுற மாரி இருக்கு
ம் ம்
ரொம்பவே இது பண்ணிட்டு இருக்க மாரி இருக்கு
ஆமாங்க என்னங்க பண்றது பொம்பளையா பொறந்தா இது ஒரு கஷ்டம் அ அப்றோம் ஒடனே இதை செய்யணும் அது நம்மளுக்கு சலிச்சு உக்காரலாம் ஒரு நாளும் புல்லா நம்ப ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னா எப்டிங்க முடிது அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் தான் தானே ராணி தானே மந்திரி அதோ அவுங்க வயிசானவங்க பாவம் ஆமா அவுங்கல வேலை செய்றதுகோ மனசு தாங்க முடியர்து இல்ல ஆனா இப்ப நான் ரொம்ப மோசங்க எங்க அம்மா வீட்டுக்கு போனா காலையில பத்து மணிக்கு தா எழுவ எங்க அம்மா டிப்பன் செஞ்சுட்டு எழுப் புவாங்க காலையில அதாவது ஹீட்ரு போட்டு குளிக்கிறதுக்கும் தண்ணி வச்சுட்டுப்பாங்க ஹீட்ரு போட்டு போய் குளிச்சுட்டு நைட்டி போட்டு சாப்பிட்டுட்டு பால் காய வச்சுருப்பாங்க பால குடிச்சிட்டு பதினொரு மணிக்கு மறுபடியும் வந்து படுத்துடுவேன் மறுபடியும் ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து எழுப்புவாங்க சாப்புடுவேன் மறுபடியும் தூங்குவன் இதுதாங்க நான் பண்ணன் எங்க அம்மா அதுதான் எதிர்பார்க்கறாங்க இப்டே இருமா நீ வேலை கூட செய்வானா நான் பாத்துக்கறேன் சாமான் கழுனாகூட வேணாம்னிறாங்க குடிச்சாசா வேணா வேணா நான் பாத்துக்கறன் நீ ப்போ